ஹலோ
ஹலோ வணக்கம் கேக்குதா
வணக்கம் வணக்கம் கேக்குதா உங்களுக்கு
அ எனக்கு கேக்குது என் பண்றிங்க
ஒன்னுமே இல்ல சும்மாதா உக்கான்ட்ருக்கே நீங்க
நானு சும்மா சுத்திட்டு இருக்கே
வெளியவா இல்ல வீட்லயேவா
வீட்டுக்குள்ளயே சுத்திட்ருக்கே ஏன்னா காத்தே வராத மாரி ஃபீல் ஆவுது செரி கொஞ்ச நேரோ பேசிட்டு வெளில காத்தடிக்குது டைம் ஆயிருச்சே வெளியில விட மாட்டாங்க
ம் ம்
அதனால அப்டி வீட்டுக்குள்ளயே சுத்திட்ருக்க
காத்தடிக்குதா
நீங்க
அ நானு அதேதா
சேரி சேரி சாப்ட்டாச்சா
ஆ இல்ல நீங்க இனிமேல்தா சாப்டனு ஓகே ஓகே
இதுக்கு மேல சாப்படனு ரொம்ப டைம் ஆயிடுச்சு வேற
ஓ செரி செரி
அப்றோ என்ன
நா வந்து பிரியாணி
ஓகே செஞ்சதா வீட்லயே இல்ல வாங்கனிங்களா
இல்ல இல்ல வாங்குனாங்க தா நீங்க என்ன சாப்ட்டிங்க நா வந்து செய்யலான்னு எடுத்து வெச்சிருக்காங்க ஓக்கே
அதா தோச செஞ்சு சாப்புடனு சட்னி மட்டு செஞ்சாச்சு
ஓக்கே
சேரி
ஆ ஆ ஓக்கே ஓக்கே உங்களுக்கு எப்டி ஸ்பைசியா சாப்ட புடிக்குமோ
ஆமா எனக்கு ஸ்பைசியா சாப்டதா ரொம்ப புடிக்கு அதா வந்து வீ வீட்டுல வந்து ரெண்டு சட்னி செஞ்சாங்க அவுங்க வந்து எங்க பாட்டி அத வந்து எப்டி சொல்ல ஒரு சில ஃபுட் வந்து சாப்ட மாட்டாங்க அவுங்களுக்கு அந்த கை கால் வலி வரூ
ஓக்கே அதுதா
அவுங்க பண்ணனுன்டு சில ஃபுட் வேண்டான்ட்டு அவுங்களுக்கு தனியாவே செஞ்சு குடுத்துருனு எப்பயுமே
ஓக்கே ஓக்கே
அது என்னதா தனியா சட்னி செஞ்சாலு அந்த இட்லி பொடின்னு வரு
ஆம்மா
அது போட்டு சாப்பிடும் போது ரொம்ப ருசியா இருக்கு
ஓக்கே ஓக்கே
எனக்கு அப்படிதா ரொம்போ பிடிக்கு அப்படி அந்த இட்லி பொடி காலி அயிடிச்சுன்னா நா வந்து ஒரு முட்ட ஒடச்சி அதுல்ல வெங்காயோ தக்காளி தக்காளி ஆல்மோஸ்ட் போட மாட்டே வெங்காயோ டெர்மரிக் இந்த என்னதது மிளகாய் அத போட்டு அப்படியே கலக்கி அத ஊத்தி சாப்பிட்டுருவே
அத ஊத்தி சாப்பிட்டுருவீங்களா
ஆமா தோசையில ஊத்தி அப்டியே சாப்பிடுருவே அதுக்கு வந்து தொட்டுக்க சட்னில்லா அரைக் மாட்ட நானு அப்டியே தோசய ரோல் பண்ணி சாப்பிட்ருவே
ஓக்கே ஓக்கே
உங்களுக்கு எப்படி ஏதாச்சுநீங்க யூனிக்கான ஃபுட் ரெசிப்பி பாத் இப்டில்லா கூட சாப்பிடுவங்களான்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களானூ எதாச்சு ஃபுட்ட பாத்து
புரியல என்ன என்ன கேக்குறீங்க
இப்போ ஏதாச்சு ஒரு ஃபுட்டு வந்து ஒருத்தங்க செய்யும்போது இப்படில்லாங் கூட ஒரு ஃபுட்டு செய்வாங்க எப்படிலல்லா கூட சாப்ப சாப்புடுவாங்களான்னு யோசிச்சு இருக்கீங்களா அப்படி வியந்து ஏதாச்சு ஃபுட்ட பா்த்திருக்கீங்களான்னு கேடக்குறே
உம் அப்படி அப்படில்லா பாத்தது இல்ல
ஓக்கே
உம் இல்ல அந்த மாரி எதுவும் பாத்தது இல்ல
அப்படிங்களா நா ஆக்சுவல நிறைய பா்த்திருக்கே அந்த மாரி கூட ஏன்னா நா வந்து ஆமா நா ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்பட்டே எங்க ஆண்டி வீட்டுல தா அவங்க ஆக் சுலா வந்து பிரியாணியில ப்ரான் போட்டு செஞ்சுருந்தாங்க
ப்ரானா
ஆமா இறால் பிரியாணி செஞ்சிருந்தாங்க ப்ரான் போ
ஆமாங்க நார்மல் தனே அது
இல்ல எனக்கு அப்போ தெரியாது ரொம்ப வித்தியாசமா பீல் ஆச்சி யசமா பிரியாணி செய்வாங்க போல அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ரொட்டியில ஜாம் தடவி குடுத்தாங்க
ஓக்கே
இந்த பீனட் பட்டர் இத தடவி சாப்பிட்டாங்க இதல்லா கூட சாப்பிடுவாங்கலா லைக் வந்து நா ரொடிக்கே சால்ன்னா செஞ்சி சாப்பிடுவாங்க
ம்
செய்வாங்க அதெல்லா ஓக்கே ஆனா இந்த ஜாம் தடவி சாப்பறத நா ஃபஸ்ட் டைம் பாத்தே
ஜாம் தடவி சாப்பறதா
ஆம்மா ஜாம தடவி அதுலயே ரோல் பண்ணி சாப்ட்டாங்க
ஓக்கே
அதுமே எனக்கு ரொம்ப நியூவா ஃபீடாச்சு
ஓக்கே ஓகே எப்டி நீங்க அதெல்லா சாப்ட்டது இல்லையா
இல்ல நா ஆக்சுவலா சாப்ட்டதே இல்ல எனக்கு வந்து அந்த ப்ரான் பிரியாணியாவது சாப்ட மனசு வந்துச்சு ஆக்சுல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓக்கே சாப்ட்டே பட் அவுங்க ரொட்டில ஜாம தடவுனவுன்னே எனக்கு ஒரு மாரி தலயே சுத்திருச்சு ஏன்னா ஆக்சுவலா எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது ஆனா எனக்கு ரொட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கு அந்த ரொட்டில போய்ட்டு ஜாம தடவுனொன்னே ரொட்டியே புடிக்காம போய்டுச்சு
ரொட்டியே பிடிக்காதா
அ ரொட்டி புடிக்கு ஜாம் புடிக்காது அந்த மாரி ஆயிடுச்சு ஏன்னா அதுல போய் ஜாம் போட்டோன்னே எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு
ரொட்டில ஜாம் நல்லாதானங்க இருக்கும்.
ரொட்டிங்கறது நம்ம வந்து ஸ்பைசியா சாப்டும் போது எனக்கு இன்னுமே நல்லா ஃபீல் ஆச்சு பட்டு ஜாம் போட்டோனா ஸ்வீட் ஆயிடுல ஆல்ரெடி மாவா இருக்கு
ட்டு அது அப்டியே ரோல் பண்ணி சாப்ட்டா டேஸ்டா இருக்கும்
எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுங்க அதனால வந்து சாப்பட மாட்ட அப்பில்லா
ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்க செரி பாக்கறே ட்ரை தா பண்றே
ஈவன் நா வந்து எப்ப ஷாக் ஆனன்னா ஃபிரைட் ரைஸ்ல போயிட்டு சில பேர் மு இந்த டேட்ஸ் இருக்குல பேரிச்சை பழம் இதெல்லா போட்டாங்க ஃப்ரைட் ரைஸ்ல
ஃப்ரைட் ரைஸ்லயா ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டே கெட்டு போயிருமே
கே டேஸ்ட்டே கெட்டே போயிடுச்சுங்க நெஜமா நா வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டே இப்டிலா கூட ஃபிரைட் ரைஸ் செய்வாங்களா நா வாழ்க்கைல ஃபிரைட் ரைஸே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வெறுத்துட்டே அதுக்கப்றோ அது ஒரு மென்டல் ட்ரா மா ஆயிடுச்சு என்னடா இப்படில்லா செய்றாங்கலே ஃபிரைட் ரைஸ் தா இப்போ வந்து சாப்படும் போதுதா தெர்து எனக்கு அப்பல்லா நா என்ன யோசிச்சன்னா ப்ரைட் ரைஸ்னா இப்டிதா இருக்கும் போல அப்பறமா தா பாத்த ஃப்ரைட் ரைஸ்னா ஸ்பைசியா இருக்கு இது இந்த வெஜிடேபிள் தா போடுவாங்கனே தெரிய வந்துச்சு எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப மோசமா செஞ்சுட்டாங்க ஃப்ரைட் ரைஸ
ஃப்ரைட் ரைஸ் எல்லா டேட்ஸ் போட்டா நல்லாவே இருக்காதுங்க ப்ரைட் ரைஸ் எல்லா கொஞ்ச ஸ்பைசியா சாப்ட்டாதா நல்லா
ஆம்மா அது கொஞ்ச காரமா நீட்டா கலந்திருந்து ச்சா சுத்தமா நல்லாவே
நாலா எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் தா சாப்டுவே ஹோட்டல் போனாலே அண்ட் எங்க போனாலு ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்
ஓக்கே நா வந்து ஆக்சுவல அது ஹோட்டல்ல சாப்பல்ல
ஆ
வந்து டிரிப் மாரி கேரளா சைடு
அப்
அப் அப்யே அது கொஞ்ச ஃபேமஸா என்னன் தெரில நாங்க புக் பண்ணிருந்த அந்த ஹோட்டல்ல இந்த சாப்பாடு போட்டாங்க நா அப்பதா பஸ் ட்ராவல் பண்ணி நி வந்துருந்தோ வேற எறணாகுளத்துலந்து அந்த எடத்துக்கு பஸ் ட்ராவல் பண்ணி போனோ டிராவல் முடிஞ்ச இப்ப டிராவல்ல போறோனா எதுமே வாங்கிட்டு போல சாப்பாடு கூட அங்க போய் சாப்ட்டுக்லா போய்ட்டு அவுங்க எல்லார் மாரியு சேர்வ் பண்ணோனே சாப்ட்டு எல்லார்
ஹா
அதுக்கப்றோ சேரி இது புடிக்கிலன் நாங்க வந்து கொஞ்சோ கம்ப்ளைண் பண்ணோ அதுக்கப்றோ தா அவுங்க திருப்பி வந்து என்ன பண்ணாங்கானு சப்பாத்திக்கி இந்த சிக்கன் க்ரேவி வெச்சாங்க வெட் டிங்லல்லா வெப்பாங்கள அந்த மாரி வெச்சாங்க அது கொஞ்சோ சூப்பராரு ஓக்கே அப்போ மட்டு தா நாங்க எல்லா வயிறு நெறயவே சாப்ட்டோ
நா வந்து கேர்ளாக் போவும்போது ஒரு கடைல சாப்ட்ட
ஓககே என்ன சாப்ட்டிங்க
அங்க வந்து எப்டினா மார்னிங் டிஃபன் தா சாப்ட்டோ அங்க வந்து தோஷை வாங்னோ
ஓக்கே
ச வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க
தோச ஃபிஃப்டி ருபீஸா
இப்ப அத் கூட நம்ளுக்கு சட்னி சாம்பார் எதாச்சு குடுக்குணுல்ல
ஆம்மா
அவ என்ன பண்ணா எதுமே குடுக்காம சட்ணி வாங்னா காசு எல்லாத்துக்கும் காசா
ஓக்கே
எது வாங்னாலு காசுன்றா ஓக்கே ஓக்கே எனக்லா என்னடா நீங்க இப்டி பண்றிங்களே அப்டின் இருந்துது ஆ
அப்றோ எப்டிதா சாப்ட்டிங்க என்ன பண்ணிங்க அதுக்கு நீங்க
எதுமே பண்லங்க அப்டியே தோச மட்டு சாப்ட்டு வன்டிங்ளா இல்ல இல்ல வாங்னாங்க சாம்பார் சட்னிலா வாங்னாங்க
ஓக்கே
வாங்கி அப்றோ சாப்ட்டாங்க
ஓக்கே ஓக்கே சில எடத்துல்லா அப்டிதா இருக்கும் அவுங்க பண்ற அந்த ஃபுட்டோட இதுக்கோ அதுக்கு வெக்கிற ரேட்டுக்கு அதுலா சம்மந்தமே இல்லாம இருக்கு
ஆ ஹா
அப்றோ
வேற எதாது சாப்டுவிங்ளா
நா வேற எதாச்சுனா
ஆ
ஆல்மோஸ்ட் நான்வெஜ் ஐட்டம்லயே நா வந்து சிக்கன் மட்டுந்தா எடுத்துப்பே ரேர்ரா பீஃப் சாப்புடுவ
ஆ
வந்து ஆல்மோஸ் சாப்புட மாட்டே எப்பயாச்சு நல்ல ஐடியா நல்ல தாட்
உம்
எப்புமே சீ ஃபுட் டைப்லலா வந்து எடுத்துக்கிட்டா மீன் மட்டுந்தா சாப்புடுவ மீன் அப்றோ இந்த பிரான் சாப்புடுவ எனக் கு இது நண்டு புடிக்காது அவ்ளவா ஏன் தெரியாது நண்டு பிடிக்காது ஆமா நண்டு பிடிக்காது அது பிச்சு சாப்புறது என்னமோ அதையேவ அத வந்து கொல பண்ணி சாப்புற மாரி என்க்கு ஃபீல் ஆகு அதோட ஸ்கினெல்லா பிச்சு சாப்புறது சோ எனக்கு சாப்புட மாட்டே முள்ளேல்ல கூட ஃபெசிபிக்கான மீன்தான் சாப்புடுவ சில மீன்லா சாப்ட மாட்ட ஏனா அது தே உள்ள எறங்காது உள்ள போயி அதுனால வந்து சிலதுலா மேரோட்டமா டேஸ்ட்டு கோ அத சாப்புட மாட்ட ஆ சிக்கன் குடுத்தா ரொம்ப குடுத்தா சாப்டுவ ஓகே
மீன்ல வந்து என்ன சொல்றது அந்த ரொம்ப முள்ளிருந்தா சாப்ட மாட்ட
ஓகே ஓகே
கொஞ்சோ அந்த வஞ்சரம் அப்புறோ இன்னொன்னு எதோ பேர் வரும்ல சங்கரா
ஆமா எனக்குமே அந் மீன்தா ரொம்ப புடிக்கு
ஆ சங்கரா டேஸ்ட்டு நல்லா இருக்கும்
ஆமா டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் அதுல சக்தி இல்ல அவ்ளவா
பேர் அது கரெக்ட்டா தெரில பட்டு சங்கரா டேஸ்ட்டா இருக்கு
ஆமா
வேறெ
வேற என்ன வீங்க நா க்ளின் பாத்து நண்டா
ம்
எனுக் புரில
ஆ நண்டதா
நீங்க சாப்புடுவீங்களா
ஆ சாப்டுவ
ஓகே எங்க வீட்ல வந்து ஆக்சுவலா நண்டு கிரேவி மாரி செய்வாங்க நா வந்து என்ன பண்ணுவ அந்த கிரேவி மட்டு தனியா எடுத்து சாப்ட்ருவே சாப்ட மாட்ட
ஓகே ஓகே
ஆல்மோஸ் எப்பயாச்சு நல்ல ஐடியா இருந்துச்சு ஓகே சாப்பில்லானு தோணுச்சுனா கொஞ்சமா சாப்புடுவ பட் ஆல்மோஸ் நண்டு சாப்ட மாட்ட எனக்கு அது நண்டு கொஞ்சோ புடிக்காது
நண்டு புடிக்காதா
ஆமா பிடிக்காது அவ்ளவா
கேக்குதுங்ளா ஆ ஆ
நா ஆல்மோஸ் சாப்புறதுனா இந்த சிக்கன் ஐட்டம்ஸ நறைய எடுத்துப்ப
சிக்கன்தான நம்ம சாப்ட கூடாது
ஆமா ஆக்சுவலா நா வந்து இப்ப வெயிட் கெய்ன் பண்ணணுங்கிற பிளான்ல இருக்க அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து நம்ளுக்கு சிக்கன் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுதா நம்ம எடுத்துக்கிற இது பொறுத்து இருக்கு
இல்ல அல்லா வேனாட்டு நம்ம பாடில்லா கொஞ்சோ ஹீட் பாடியா இருக்கோ கேள்ஸ்ஸு சிக்கன் வந்து சிக்கன் எப்போமே ஹீட்தா
அதுக்காக தா
ஓகே ஓகே
நம்ம அதுல போட்ற ஃபுட்ட பொறுத்துதா இருக்கு நம்ம ஸ்பைஸ் பண்ணாம எந்த மாரியான புட்டல்லா டல்ல அந்த
ஓகே ஓகே
அப்புறோ உங்களுக்கு வேர
அ என்னது
வேற ஏதா சீன்